ஹலோ
வணக்கம் எப்டி இருக்கீங்க ஹலோ பேசுறது கேக்குதுங்களா
குதுங்க மேம் உங்களுக்கு மேம்
ஆ ஓகே நோ மேம் அக்கா
ஆ சொல்லுங்கக்கா
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்கக்கா நீங்கக்கா
ஆ நல்லா இருக்கேங்க என்னங்க சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டாச்சி அ என்ன படிச்சிட்ருக்கீங்களா
ஆமாங்
அ எக்ஸாமெல்லா எப்டி முடிஞ்சிருச்சா
ஆ முடிஞ்ச்சி நெக்ஸ்ட்டு ஒர்க்கு
ஓகே ஓகேங்க
அ
என்ன சாப்ட்டீங்க
நாங்க பாத்தீங்கன்னா பாத்தி
சப்பாத்திங்ளா ஓ சரி சரிங்க ஆ நாங்க தோச
ஓ ஓகே மேம்
ஆ உங்களோட உணவு பழக்க வழக்கமெல்லா எப்டி இருக்கு எப்டி என்ன மாரி இருப் இருக்கு ரெகுலரா பாத்தீங்னா
அது மார்னிங் டிஃபனு லைக் இட்லி தோசை ஒரு சில டைம் பூரி ஒரு சில டைம் கச்சிடின்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க அப்டி இல்லன்னா உப்மா இல்லன்னா பொங்கல் மார்னிங்ல டிஃபன் ஐட்டம் அதே ஈவினிங்ல சாதம் சாம்பார் ரசம் பொரியல்
செரி
மோர் இது இருக்கு நைட்ல டிஃபன்
ஓகே ஓகே ம்
அப்டிதா இருக்கு உங்களோட இது
இங்கேயோ அதே மாரிதாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கனா சில ஐட்டம் எல்லா சாப்ட மாட் ஆ ங்க ஆ அம் கேக்குதங்க கேக்குதா ஆ ப் ஓகே ங்க இப்ப எங்க வீட்டுல மெய்னா பாத்தீங்கனா ஒரு ரெண்டு மூணு டிஃபன் ஐட்டம் தா வந்து வந்துட்டே இருக்கொ அடிகடி தொடர்ந்து இந்த உப்மா அதெல்லா சாப்ட மாட்டாங்க கிச்சடி பொங்கல் இந்த மாரி ஐட்டமெல்லா சாப்ட மாட்டாங்க பூரி சாப்ட மாட் தாங்க ஆ ஒரு ஒருத்தங்களுக் கு ஒரு ஒரு மாரி கேப்பாங்க அதனால நாங்க பாத்தீங்னா எது அதிகமா யார அதிகமா சாப்பர்றாங்க அப்டின்னு பாப்போ தோசதா மைய்னா
ம்
தோச இட்லி சப்பாத்தி இந்த மூணுந்தா திரும்பத்திரும் ரொம்ப வந்துகுட்டே இருக்கொ எப்பாது எங்களுக்கா புடிச் ச்சிருந்தா உப்மா அந்த மாரி செய்வோ மத்தபடி பாத்தீங்கனா நா அத் நாங்க வந்து கூட்டு குடும்பந்தா அதாவது ஆ மாமியார் அவுங்க எங்க கூடதா இருக்காங்க ச நானும் அ த்தையு மட்டுந்தா வந்து பாத்தீங்கனா பொங்கல் அந்த மாரி ஐட்டமெல்லா சாப்டுவோ எப்பாவதுதா நாங்க வேற ஏதாவது ஸ செய்வங்க
ம்
அப்றோ தோச தாங்க மெயினு வீட்டுல மூணு மூணு நேரோ தோச இருந்தா சாப்டுருவாங்க
ஹம்
இப்ப நீங்க ஸ சிறுதானியத்துலேயெல்லா என்னென்ன பண்ணுவீங்க எதாவது பண்ணி பண்ணுவீங்களா
ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல குருமா வெப்பாங்க ஃப்ரூட்ஸ் ல இந்த பட்ட வந்து மொலொ வச் சி அதுல வந்து குருமா மாரி செய்யு அதவிட்டா பச்ச ப பட்டாணில குருமா பண்ணுவாங்க அது விட்டா அங்க மூக்கடல இருக்கு இல்லைங்களா அதுல சன்னா மசாலா அந்த மாரி பண்ணுங்க
ஓ சரி அ நீங்க எப்டி சன்னா மசாலா வந்து இந்த ஜோளாபூரி
பூரிக்கு ஆ ஆமா பூரிக்கி சப்பாத்திக்கி அந்த மாரி செய்வாங்க ஆ பாத்தீங்கன்னா அந்த பச்ச பயிறு மொ ஒன்லி சப்பாத்தி அப்டி இல்லன்னா சாததுக்கு இது பண்ணுவாங்க
ஓ சரி சரி
அத விட்டா அண்டு ஆ இன்னொன்னு ஒரு அந்த பேரு தெரியில கொல்லு அதுக்கு
கைகள் ம் ஓக்கேங்க இப்ப நீங்க வந்து இந்த கம்பு ராகி அந்த மாரி யெல்லா எடுத்துக்குவிங்ளா
டோ ராகி யூஸ் பண்ணுவாங்க களி சொ
சரி களிக்கு என்ன மாரி டிஸ் எல்லா பண்ணுவீங்க சைடிஸ்
மெக்ட்சிமம் நான்வெஜ் தா மட்டன் சிக்கன் அந்த மாரி இருந்தா உம் ஆ
நாங்க பாத்தீங்ன்னா களிக்கு வந்து இங்க பாத்தீங்ன்னா ஒரு புளிப்பு சட்னி மாரி அந்த மாரி கீர் ட்ட அந்த மாரிதா நாங்க செஞ்சுக்குவோ நான்வெஜ் வந்து பெருசா புளி போட்டு அரைக்கிறது வே வெங்காயோ சட்னி
அ தெரிலங்கலே எப்டி செய்வீங்க
அது வந்து பாத்தீங்ன்னா சின்ன வெங் ங்கா இருக்குலங்க அது ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணு அதுக்கு ஒரு தக்காளி அப்றோ நம்ளுக்கு தேவையான அளவு காஞ்ச மெளகா
ம்
அது கூட சீரகொ கொத்தமல்லி மிளகு ப்ப மிளகு ஒரு ரெண்டு வெச்சுக்லா ரொம்ப வேணாங்க ஏன்னா மெளகா வெச்சிருக்கோ அப்புறோ அத நல்லா வணக்கிக்கிணு வணக்கிட்டு கடசியா கொஞ்சொ லைட்டா தேங்கா போட்டுக்கணு ரொம்ப வேணா கொஞ்சொ லைட்டா லைட்டா போட்டுட்டு அதையு சேத் டு சேத்தி வணக்கீட்டு கடசீல வந்து ஆ நல்லா ஆறுனதுக்கப்றோ மிக்சில அரக்கிறக் முன்னாடி கொஞ்சொ புளி லைட்டா புளி கொஞ்சொ சீ ஏனா ஆல்ரெடி ஒரு தக்காளி ஏட் பண்ணிர்க்கோ அதுக்கு தேவயான அளவு நம்ம எந்தளவுக்கு புளி டு சாப்புடுவ்மோ அதுக்கு தகுந்த மாரி புளி போட்டு ஆ உப்பு போட்டு அரச்சூ எடுத்து வச்சிருவாங்க அது வந்து கழிகி தொட்டுக்குவோ அப்றப்பாத்திங்னா இன்னு னு சாம்பார் தண்ணி சாம்பார் மாரி ஒணு வெப்பாங்க
அ தண்ணி
பணுவாங்க ம் காயெல்லா எது போடாம ஆ அதெல்லா போடாம் நாங்க ஏனா நீங்க நாண்வெஜ் சாப்புர்றீங்க நாங்க நாண்வெஜ் சாப்புட மாட்டோ அதனால இந்த மாரி
ஒ ப்யூர் வெஜ்ஜுங்ளா
ஆ ஆமாங்க
ஒ
புடிக்காது அதனால சாப்புர்றதில்ல அப்றோ பாத்திங்னா இ தூ கீர கீரை கடைவாங்கல்ல பொறியெல் கீரை இல்லாம கடையிற கீரைன் ஒன்னு இருக்குல்ல
தெரியு பட் ஆ மஞ்சா கர்ஸ்லாங்கனி
ஆ காட்டு கீரேன் சொல்லுவாங்க ஒரு அதாவ்து மழ பெஞ்சா மட்டு சில காடுகள்ல வந்து அந்த கீர கெடைக்கூ அந்த மாரி கீர தண்டு கீர அதெல்லா தண்டு கீரைங்குர்து கொஞ்சொ சின்னதா இருக்கும்போது அத எடுத்து கடையலா அந்த மாரி கடைவோ அதுக்கு வந்து நல்ல அ தேங்காய் எண்ணெதா யூஸ் பண்ணணூ தேங்காண்ணெ யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அது நல்லா இருக்கு இது எல்லாத்துக்குமே பத் த்தீங்ன்னா கொஞ்ச காரோ சுருக்குன்னு போட்டு
ம் சொல்லுங்க ம் எல்லாமே புதுசாருக்
ஆ அப்பறோ பாத்தீங்னா நாங்க மதியத்துக்குமே கொஞ்சோ இந்த ரைஸ் வெக்காம நாங்க வந்து இது அதாவது மக்கா சோளோ ரவ அப்படின் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆ கோதும ரவ மாரியே மக்கா சோளத்துல அரைக்கு போது ரவ வரும்ல
அ தெரில இது புதுசா இருக்கு
ம் அத மக்கா சோளத்த இப்ப எப்டி கோதுமய அரச்சு ஒரு ரவய எடுக்கறாங்க
ஆமா
கோதும ரவ பாத்திருப் திங்கல்ல வெள்ள ரவ இருக் க்கும்ல அதே மாரிதா மக்கா சோளத்த அரைக்கு ம ரவ மாரி அரச்சிருவாங்க அது அப்பற கம்புளையு அதே மாரி அரச்சு அரச்சிருக்கு அந்த மாரி இருக்கறத எல்லா பாத்திங்னா உப்மா மாரி கின் அ செய்யாம தாளிச்சி அது தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு வெந்த வெந்து எடுத்தம்னா அது உப்மா ஆனா நம்ம தாலிப் ப்பே இல்லாம வெறு இதுல பந்து பண்ணணு அதாவது தண்ணி மட்டு ஊத்தி கொதிக்க வச்சி இத இத கொட்டி அதுல கெளரி எடுத்து வச்சோம்னா அது சாப்பாடு அப்டின்னு அம்மா தா சொல்லி குடுத் டுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பயிர் வகைகள் செய்வோ கொள்ளு தட்ட பயிறு பச்சப் பயிறு அது மாரி வெச்சு சாப்டும்போது நல்லாருக்கு ரசம் அது மாரி செய்வோ அதாது இந்த ம் வெயில் காலத்துக்கெல்லா பாத்தீங்ன்னா அந்த மாரிதா ஸ் செஞ்சிட்ருந்தோ அப்புறோ கொஞ்சோ தானிய சேக்கறது நல்லது ஃபுல்லா ரேஸ் ல்ல ஹார்போஹைட்ரேட் தான இருக்கு அதிகமா சோ அதனால நாங்க இ இதெல்லா செஞ்சு சாப்பட்றது வழக்கோ அப்பறோப் பாத்தீங்ன்னா மெயினா கொஞ்சு சப்பாத்தி எல்லாரு விரும்பி சாப்டுவாங்க சப்பாத்தி செய்வோ கோதும கொஞ்ச அதிகமாவே சேத்துக்குவேங்க தோச ரொட்டி
ம் ம்
செய்வீங்ளா கோதுமைல
அ அதா சப்பாத்திதா ரொட்டி
ரொட்டீன் ஒண்ணிருக்கு கெட்டியா
ச்சப்பாத்
ரொட்டி அ ம் அப்றோ நம்ம கடையில வாங்கறது ரொட்டின் சொல்வாங்க அது வேற மாரி இருக்கு அது கொஞ்ச சப்பாத்திலியே வந் த்து பாத்தீங்ன்னா கொஞ்சோ கெட்டியாருக்கு அதுதா ர் நம்ம ரெஸ்டாரண்டல்லா போனம்னா அந்த மாரி ரொட் டி இருக்கு ஆனா வீட்லயே ரொ ட்டி எப்டி செய்யறது அப்டின்னா
அததா அந்த சுக்கா ரொட்டி அந்த மாரி சொல்றீங்களா
தோச கல்லயே தா போடணு அதுக்கு என்னன்னா ந ல்ல ஆனியன் இந்த மா ம் போண்டாலா சுடுறக்கு ஆனியன் எப்டி கட் பண்ணுவோ அந்த மா அந் மாரி கட் பண்ணி வெச்சுக்கணு அப்புறோ கருவா ப்ள அஹ் கொத்தமல்லி தழ பச்ச மிளகா இதெல்லா கட் பண்ணி எடுத் எத்து வச்சுக்கிட்டு அஹ் இது வடசட்டி வச்சு ஆ அத வந்து வறுக்க வணக்கணும் அதாவது கடுகு போட் டு கடல பருப்பு கொஞ்சம் கடல பருப்பு தெரியலங்க யேல்லோ அந்த கொஞ்ச மஞ்ச கலர்ல ஆஹ் அந்த கடல பருப் உம் அது போட்டு கொஞ்ச அது கொஞ்ச லைட்டா ஊம் ஃப்ரை ஆனதுக்கு அப்பறம் இந்த ஆனி யன் வெங்காய அந்த ம் நம்ம அறிஞ்சு வச்சத எல்லா எடுத்து போட்டு வணக்கி எடுத்து அந்த மாவுல கொட்டி பெசையணும் ஆல்ரெடி பேசஞ்சு வெச்சிரு இப்போ அதாவது அதுக்கு எப்டி பிணஞ்சு வச்சிருக்கணும்னா ம் சப்பாத்தி இருக்கு சப்பாத்தி மாவு பிணையிரோலங்க அத விட கொஞ்ச தண்ணியா பணையணும் அதுக்கு
புரில
சப்பாத்தி மாவ விட கொஞ்சோ தண்ணியா இருக்கணு
உம் புரியுதுகா
கொஞ் கொல கொலன்னு கொல கொல எப்டி நம்ம போண்டாக்கு போ போண்டா எடுத்து போடுவோம் அந்த மாவு மாரி அதுக்கப்புறம் இத வணக் கி அதுல கொட்டி நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அது நல்லா கலங்குனது கப்பறம் பாத்தீங்கன்னா ஊறனதுக்கு அப்புறம் எடுத்து தோச கல்ல போ வச்சு கை வச்சு இப்டி தட்டி விடணு தட்டி அத நல்லா எண்ணெய் ஊத்தி திருப்பி திருப்பி போட்டு ஆனா அது கொஞ்ச நேரம் வேகணும் ஏன்னா நம்ம கையிலேயே தட்டுறோம்ல அதனால கொஞ்சம் கெட்டியா தா இருக்கு ஆனால நல்லா ஒரு லை திருப்பி திருப்பி போட்டு எடுத்து சாப்ட்டோம்னா நல்லா இருக்கும்
டொ
இது வந்து கொஞ்சொ சிம்ப்பிளா பண்றது. ஆ ஆ சப்பாத்தி வைக்கன்னா குருமா செஞ்சு சப்பாத்தி ஏ ஒன்னொன்னா தேய்ச் போடணு ஆனா இது ஒருர் ட்டி இருந்தாலே எல்லா ஒருத்தங்ளுக் போது. நாலு பேருக்கன்னா நாலு ரொட்டி பொட்டா போது. சிம்ப்ளா வேலைய முடிக்குன்னா நாங்க இந்த மாரி பண்ணிக்குவோ.
ஓ ஓகேங் ஓகே நம்ம நெறைய விஷ்யோ உங்ககிட்டா ஹெல்த்தியான ஃபுட்ஸ்ச பத்தி நெறையா தெரிஞ்சுகிட் த ரொம்பத்
ம் ஓகே. ஓகேங்க ரொம்ப நன்றி.
அ